ஆ என்னங்க பண்றீங்க
நாங்க இப்பதா காலையில எல்லாரையும் அனுப்பி உட்டேங்க
ஆ இப்ப சந்தோஷமா இருக்குமே
இப்ப நிம்மதியா இருக்கு வீடு அப்டியே பு எல்லாரயும் தொரத்தி உட்டாதாங்க நிம்மதியா இருக்கு
ஆ தொரத்தி விட்டுட்டு வீட்டு வேல செய்போ தாங்க நிம்மதியாவேகீது இருக்க போது என்னால வீட்டு வேல செய்ய முடியறதில்ல அத தொரத் தி உட்டுட்டு வீட பெருக்கன தாங்க சுத்தமாகிது ஆமாங்க
ஆ ஆமாங்க இப்ப என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் தொரத் தி உட்டுட்டு ஒன்பது மணிக்கு ஒரு எ சாப்டுவன் சாப்ட்டுட்டு ஒரு இளையராஜா ஹிட் ஸு போட்டுட்டு கேட்டுட்டேயே வேல நடக்கும்
ம் நா கூட அதே தாங்க நானு அதே தாங்க செல்ல டிவி ல போட்டு உட்டுருவ இளையராஜா ஹிட்ஸ் எல்லா வந்துரும் ஃபுல்லா போட்டு உட் டு சவுண்டு வச்சி ஸ்பீக்கர் வேறகீது எங்க வீட்ல ஸ்பீக்கர் வச்சிட்டன் வச்சிக்குங்க சாமவா கடகட கட கட கடன்னு நடக்குங்க வேல பாட்டு கேட்டுனே செஞ்சிருவங்க வேல ம் என்னா செஞ்சீங்க காலையில டிஃபனு
காலையில இட்லி செஞ்சேங்க சட்னி செஞ்சேன் நேத்து வந்து ஏன் வீட்டுக்காருக்கு பொறந்த நாளு அனால நாங்க கொஞ்சம் வெளிய சாப்ட வேண்டியதாயிடுச்சி அதனால என் பையனுக்கு எப்பவுமே நான்வெஜி நேத்து சாப்ட்டோன்னா இன்னைக்கு வந்து இதுதா சாப்டுவோம் நாங்க ஆ தயிர் சாதம் தா சாப்டுவோம் இல்லங்க தயிர் சாதம் ஸ்கூலுக்கு அனால கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சி அவனுக்கு குடுத்துட்டேன் கால்ல இட்லி சட்னியும் வச்சி சாப்ட்டாச்சி ஆப்பிள் ஜூஸும் போட்டு குடிச்சாச்சி அவ்ளோதாங்க
ம்
முஞ்சி போச்சி வேல அவரும் வேலைக்கு போயிட்டாரு
ம் அவ்ளோதாங்க நானாங்க இட்லி அந்த கல்ல மாவு சட்னி தெரியுங்களா கல்ல மாவு கொழம்பு அ பாம்பே சாம்பார்ன்னு சொல்லுவாங்க அத
ம் ம் ம்
நறைய விதத்துல செய்யறாங்க ஒரு சில நா செய்வேன்னா எங்க அம்மா ஒரு வகையா செய்வாங்க நான் ஒரு வகையா செய்வேன் நா எப்டி செய்வேன்னா பச்ச மொளகா நாள் நல்லா கீறி வச்சுப்பேன் இஞ்சி பூண்டு நல்லா இஞ்சி பூண்டு நறைய போடுவேன் நான் இஞ்சி பூண்டு போடுவேன் தக்காளி வெங்காயம் இது நல்லா எண்ணெயில வதக்குவங்க வதக்கிட்டே இருக்கும் போது மொளகா தூள் தனி மொளகா தூள் நம்ம வீட்டுல இருக்கு இல்லைங்களா
ஆ கொழம்பு மொளகாத் தூளு ஆ
ஆ அந்த கொழம்பும் மொள காத்தூள போட்டுட்டு தண்ணி நல்லா ரெண்டு சொம்பு வச்சிருவங்க வச்சுட்டு நல்லா கொய் அதோட கொத்தமல்லி நல்லா நசிக்கி அதுல அந்த கள்ள மாவுளே நசு நசுக்கி அந்த ஸ்மெல் அதுலயே வந்துரும் அதுலயே ஊத்தி கொஞ்ச நேரம் கிண்டு கிண்டு கிண்டுன்னு கொஞ்ஜோ கொஞ்ஜோ அ ஒரு கொழம்பு பதத்துக்கு தண்ணியா இல்லாம தண்ணியு இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கூடா சட் னி பதத்துக்கு இருக்க கூடாது ஓரளவு மீடியமா இருக்கும் போது அத ஆஃப் பண்ணிட்டோனா சூப்பரா இருக்குங்க இட் இட்லிக்கு நா அந்த மாரி செய்வேன் எங்க அம்மா வந்து மஞ்சாத்தூள் போட்டு மளா மொள இந்த பச்ச மொளகா இருக்குலீங்ளா பச்ச மொளக் அதே கீறி கீரி கீறி அந்த ஃபிளேவர்லயே செஞ்சுருவாங்க அது ஒரு மா அது ஒரு வகையா டேஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த கல்ல மாவுல சாம்பார் பொடி இருக்குல்லீங்ளா
ஆமாங்க
சாம்பார் பொடிய கலக்கிர்றாங்க கலக்கிட்டு
ஆமா
இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க இஞ்சி போ வெறு பூண்டு மட்டும் அது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு ட்டு இந்த சாம்பார் கலக்குன தண்ணி அதுல ஊத்திட்டு கொதிக்க வச்சு எறக்கிருவங்க இது மூணு மூணு ஃபிளேவர்ல இருக்கும்ங்க நல்லாதா இருக்கும் எல்லாமே நல்லா இரு
நா இப்டி தாங்கச் செங்கன் நா குக்கர்லே வச்சிருவேன் அந்த எ இ இஞ்சி போட மாட்டேன் பூண்டு தக்காளி வெங்காயம் பச்ச மிளகா எல்லாம் வதக்கிட்டு கத் கொத்தமல்லி எல எல்லாம் வதக்கிட்டு ந நறைய தண்ணி ஊத்தி ரெண்டு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு இல்ல மூணு ரெண்டு ஸ்பூன் மாவ நல்லா கலக்கி வச்சு அதுல ஊத்திட்டு குக்கர்ல வ ச்சு மூணு விசில் போட்டு எடுத்துருவேன்
ஓ அதுக்கே விசி அதே விசில் வெச்சுறீங்ளா அதுல விசில் வுட்றீங்ளா
ஆ விசில் வுட்றது
ஆ ஆ ஆ நா அப்படிலாம் இல்லப்பா இதுவர நான் குக்கர்ல எல்லாம் செஞ்சது இல்ல அப்டியே கொதிக்க வச்சு அப்டியே இது பண்ணிப்பேன்
சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க நா மேக்சிமம் இதுல கொழம்பு நா செய்யறது இல்ல ஏன்னா எங்க வீட்ல வந்து நாங்க மேக்சிமம் சாம்பாரே இருக்காது எங்க வீட்ல ஏன்னா என் பையன் வந்து சாம்பார் அவ்ளோவா சாப்ட மாட்டான் சூடா அப்டியே இட்லி தோசைக் கொடுத்தா சாப்டுவான் சாப்பாடுக்கு வந்து சாம்பார் கொடுத்தா சாப்ட மாட்டான் அது மேக்சிமம் எங்க வீட்டுல சாம்பார் இருக்காது வாரத்துக்கு ஒரு நாள் தான் நாங்க சாம்பாரே வைப்போம் அதுனால அது பருப்பு போட்டு வச்சுக்குவோம் இந்த சாம்பார் வந்து நா ரொம்ப ரேர் எங்க மாமியார் வீட்டுக் போனா மட்டும்தா இந்த சாம்பார நா சாப்டவே முடியு இல்லைன்னா அ சாப்டவே முடியாது மத்தபடி அது புதினா சட்னி தேங்கா சட்னி வேர் கடல சட்னி நா எயே காய எயே பைய காய் கொஞ்சோ சில காயில்லா சாப்ட மாட்டானு சொல்லிட்டு அந்த காய்லேயே நா சட்ன சட்னி செஞ்சட்றது சொரக்கா சட்னி மு முள்ளங்கி சட்னி கோவக்கா சட் நீ இதெல்லா சட்னியா செஞ்சிருவே அப்போ அட்லீஸ்ட் அதுவா அப்டி போயிடும்ல வயத்துல
சேரி நீங்க முள்ளங்கி முள்ளங்கி சட்னி எப்டி செய்வீங்க சொல்லுங்க
முள்ளங்கி சட்னி அதே மாரி நாங்க வெங்காய சட்னி செய்யற மாரியே தாங்க கொஞ்சோ வெ வெங்காயோ ஆ காஞ்ச மொளகா பூண்டு கொஞ்சோ ஜீரகம் வைப்பே அப்றோ முள்ளங்கி எல்லாத்தையு சின்ன சின்னதா கட் பண்ணி
மு முள்ளங்கி வந்து அதுதா முள்ளங்கி குட்டி குட்டிஸா கட் பண்ணுவீங்ளா திருவிடுவீங்ளா திருவி செய்வீங்களா
இல்ல இல்ல இல்ல குட்டி குட்டியா கட் பண்ணிருவே கட் பண்ணி ட்டு அத எண்ணெயில நல்லா வதக்கிக்கிட்டு
ம்
வதக்கிக்கிட்டு அப்பறோ அதுக்கு கொஞ்சோ தக்காளி ரெண்டு தக்காளியு போட்டு வதக்கிக்கிட்டு கிரைண்ட் பண்ணி தாளிச்சி ஊத்திருவே அவ்ளதா அத சாப்ருவோ இப்டிதா கோவா எல்லாமே ஒரே ப்ராசஸ் தா கோவாக்கா சட்னி எல்லா அதே மாரி செஞ்சி குடுத்துட்றது அட்லீஸ் அப்டியாது ஒரு காயி போட்டுமே வயித்
பரவால்ல கோவக்கா சட்னி செய்றீங்ளா ஒரு நாள் மட்டுதாங்க நா பீக்கங்கா தோல் இருக்கு இல்லைங்ளா
ஆமா ஆமா ஆமா
அரைச்சிதா பாக்கலாமே செரி எனக்கு மட்டு சாப்பாடுக்கு அரைச்சி பாக்கலாட்டு நா என்ன பண்ணே ஆ நறையா கல்ல பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு
ஆ
ரெண்டைக்கு காஞ்ச மொளகா போட்டு அ ரெண்டு பூண்டு போட்டு நாலு வெங்காயத்த மட்டு சின்ன வெங்காயோ போட்டு இந்த பீக்கங்காய நல்ல வதக்கிட் டு அரச்சிட்டங்க அதாது அதா இது மாரி தொக்கு மாரி நல்லா கெட்டியா அரச்சிட்டு அது மேல கொஞ்சோ தாளிப்பு குத்துட்டு சாப்பாடுக்கு பெசஞ்சி சாப் டங்க நெஜமே அல்டிமேட் டேஸ்டுங்க அது
நல்ல டேஸ்ட் நீங்க அப்டி செஞ்சதோட தொவையல் மாறி அரச்சி சாப்பட்லா பீர்க்கங்காவ கொஞ்சோ தேங்கா வெக்கணு தொவையல் நீங்க அதுக் க்கு என்ன பண்ணனு கொஞ்சோ கடல பருப்பு ரொம்ப இல்ல கொஞ்சோ உளுந்த பருப்பு தேங்கா ஜீரகம் பூண்டு இதெல்லா வந்து லைட்டா வதக்கிக்கிட்டு சின்ன வெங்காயோ பெரிய வெங்காயோ போடக்க கூடாது சின்ன வெங்காயோ இதெல்லா போட்டு லைட்டா வதக்கிக்கிட்டு அர பதத்துல அரைக்கணு சட்னி மாரி அரைக்க கூடாது அரப்பதோ அரைப்பதத்துல அரச்சிட்டு ஆ கொர கொரன்னு அரச்
அந்த அந்த ஆ சொல்லுங்க சொல்லுங்க அந்த கேரளா சைட்ல எல்லா சம்மந்தின்னுவாங்க அது அ மாங்கா தேங்கா ஒன்னா வந்து அரச்சி துவையல் மா ஆ சொல்லுங்க
சொல்லுங்க
நீங்க தா சொல்லுங்க அதா தொவையல் மாரி ஆ அப்டிங்ளா இங்கயு தொவையல் தா சொல்லுவாங்க அத இன்னா ஒன்னு கெட்டி பதத்த ஒரு பால் மாரி வரு நல்ல பால் மாரி பண்ணிட்டு நெய் யில தாளிச்சி ஊத்திட்டு அழக சாப் பாடு சுட சாப்பாட்ல வச்சுட் சாப்புல்லா களி தொட்டுட் சாப்புல்லா சப்பாத்தி கூட வச்சுக்லா நல்லாருக்கு தோசைக் சூப்பரா இருக்கு நல்லாதாம்ப்பா இருக்கு என்னா சாப்பாடு இன்னாவோ நாங்க நல்லததா செய்றோ எங்க வீட்லக்குறவுங்க அதுக்கு கொற சொல்லேன்ன தூக்கமே வராதுங்க
அ ஐயயோ நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜி செஞ்சா மட்டு கொறையே வரமாட்டேங்கிதுங்க
அத சொ இல்லல்ல அதுவு கொற வருது எங் வீட் எங் வீட்டுக்காருக்கு அந்த நான்வெஜ் ஜ் வந்து வேற திக்கா பெரட்டிற்னு அவுருக்கு கிரேவி மாரி கொழம்பு மாரி தேங்க் தக் காளி எல்லா ஊத்தக்கூடாது அவுர்க்கு அது ஊத்திட்டா அந்த கொழம்பு அன்னக்கி கொறதாங்க
ம் ம்ம்ம் நா தேங்காவே சேப் போட்றதுல்லங்க நான்வெஜ் செஞ்ச தேங்கா போட்றதுல்ல என்ன ஊத்துறதுல்ல என்ன ஒரு ஸ் ஊண் எண்ணயே ரேரு ஏன்னா எங்க அம்மாலா நான்வெஜ்ஜி மீன் கொழம்பு செஞ்சாலே என்ன போடமு எண்ண ஊ த்து மாட்டாங்க தாளிக்க மாட்டாங்க அப்புடியே செய்வாங்க அது மாரி கறி ககொழம்பு வச்சாலு எண்ண ஊத்த மாட்டாங்க அதுலே இருக்குமா ஃபேட்டு எதுக்கு போட்டு எண்ண ஊத்துணுனு அப்புடியே அவுங்க பண்ணுவாங்க ஆனா அதுவு நல்ல டேஸ்ட்டா இருக்கு அத்னால அவுங்க ஸ்ல்ல நானு அது எண்ணல்லா ஊத்துறதுல்ல தேங்கால்லா போட்றதுல்ல அப்புடே வேக வச்சி அதுலே பொரட்டி பொரட்டி எடுத்து நா செஞ் கிறது இப்போ அத்னால ப்ப ஏன்னா இப்ப ஃபுல் நாப்பது வய்ஸ் ஆயிட்ச்சாங்க ஒரே கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஏ வீட்டுக்காருக்கு பிபி எல்லா இருக்குது எல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆவணுமே அதனால எல்லா செய்றது இல்ல
இல்ல இல்லங்க முப்பது தாண்டுச்சுனா உப்பு புளி காரோ இந்த மூண மட்டு கண்ட்ரோல் பண் டாவே நார்மலா ஆயிடுங்க ஒடம்பு உப்பு வந்து அதிகமா போட்டு சாவ்ட கூடாது கொஞ்ச கம்மி பண்ணிக்கிணு காரோ வந்து காரமே இருக்கக்கூடாதுது எனக்தா கார சாவர இல்லது உப்பு சப்பு இல்லாத சாப் படு வந்து முப்பது வய்சுக்கு மேலத வந்து அப்புடி சாப்ட்டுட்டு வரும்மோது நம்ளுக்கு எந்த உபாதியு ஒடம்புல வந்து வராதுங்ளா ஒரு டாக்ட்ரு வந்து ரொம்ப வய்சான டாக்ட்ரு ஒரு தொண்ணூறு வய்சு இருக்க அவுர்க்கு அவுரு சொன்னாரு அதாவுது என்னதா டாக் டுர் நா படிச்சாலு என்ன தா நநா மெடிசன் சாப்ட்டாலு நம்ப ஒன்னு உணவு தா மருந்து அப்பல்லா அந்த கால்த்துல வந்து க ரெண்டு காஞ்ச மொளகா வச்சி மட்டுந்தா சட்னி அரைப்பாங்க அவுளோதா மொளகாத் உள்ள யூஸ் பண்ண மாட்டாங்க வேற எதுமே இல்ல ரெண்டு காய் மொளகா ஒரு பச் மொளகா அவ்ளோதா அது வெச் சிதா அந்த காரத்து தா சாப்டுவாங்களே அப்ப அந்தக்க ஒரே பச்ச மொளகா வச்சு சாப்புடும்போது பெண்களுக்கு வந்து கொழந்த பிறக்குது இல்லைங்ளா அந்த இடுப்பு எலும்புண்ணுவாங்க கீழ அந்த எலும்பு வந்து வலுப்பட்றத் துக்கோ இல்ல கொழந்த பொறக்குற டைம்ல நம்ப அந்த வலிய தாங்கற்த் துக்கு அந்த பச்ச மொளகா வந்து அவுளோ யூஸ்ஃபுல்லா அப்பல்லா லேடிஸ்லா காலைல வந்து கொஞ்சோ அந்த கஞ்சி குச்சிட்டு ரெண்டு பச்ச மொளகா கம்பல்சரி சாப்டுவாங்ளா லேடிஸாரு செரி ஜென்ஸு செரி அப்ப அந்த காரோ பட் டம்மோது முதுகுல இருக்குற எலும்பு வந்து வலுப்படுமா நாக்குல
அ
அது அந்த காரந்தா வந்து ஒரிஜினல் காரமா இப்ப நம்ப அந்த கரம் மசாலான்றம தல போட்டுற்றோ அ பெப்பர போட் டுற்ரோ மொளகாத்தூள போட்டுற்றோ அந்த கார வந்து நார்மல் காரோ க அது வந்து ஒரு இயற்கையான காரத்த குடுக்காதா அது
ஆமா ஆமா ஆமா
அதா ஒடம்புக்கு வந்து உபாத தருமா பச்ச மொளகால வர வாசனையு சரி பச்ச மொளகால வர காரமு சரி அதுதா வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒடம்புக்கு வந்து நல்ல நல்லதே குடுக்குன்ற தா என்னோட கணிப்பு
ஆமாங்க அது அந்த காலத்துல இருந்தா ஃபுட் இருந்தா பரவால்ல நம்ம இப்ப நே தா போய் நேத்து எனக்கு கொஞ்சோ ஒரு நாளாவே ஒடம்பு சரியில்ல வயிறு சர்ஜரி பண்ண எடோ கொஞ்ச வீக்கமா இருக்குது சாப்ட்டா வந்து ஒரு மாரி வயிறு வலிக்குது சரி ஏதோ பிரச்சன ஆயிடுச்சுன்னு சொல்ட்டு ஏற்கனே எனக்கு அல்சர் ப்ராம்ளம் உண்டு கேஸ்ரிக் ப்ராம்ளம் அவுட்சைட் ஃபுட்ல்ல நா சப்ட மாட்டே அவ்வளவா
ஆ
அதனால சேரின் சொல்ட்டு நேத்து போய் என்டஸ்கோபி எடுத்துருக்கே திரும்பி டாக்டர் வந்து வந்து என்டோஸ்கோபி எடுக்க சொல்ட்டாங்க நேத்து என்ன திரும்ப நேத்து காலேல இப்ப என்டோஸ்கோப்பில்லா எடுத்துட்டு வந்தா ஃபுல்லா புண்ணு வயிறு ஃபுல்லா அல்சரு புண்ணு அதனால இப்ப மாத்தி குடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க
க்கிறீங்க அது வயிறு
உம் கேட்டா இல்ல ஸ்ட்ரெஸு ஸ்ட்ரெஸ கம்மி பண்ணுங்கங்க ஸ்ட்ரெஸ எங்க போய் நா சொன்னே அது கம்மிய ஆகாது டாக்டரு அது ஸ்ட்ரெஸ் ஒடம்புக்குள்ளேயே ஊறி போய்ச்சி அத எங்கிருந்து கம்மி பண்ணனு சொல்லுங்க கம்மி பண்ணிருவோ ஆ எங்கேருந்து கம்மி பண்ண முடியு வீட்ல வீட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்ப வெளிய எங்க டாக்ரு போறது அப்டிங்குறாங்க சேரி நம்ம எதா ஒரு இது பண்ணுவோ நம்ம தோழிகள்ட
உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லா இல்லங்க ஆன்சிட்டி நீங்க வந்து எல்லாத்துக்கு பய ப்புறங்கன் நெனக்குறே ஆன்சைட்டி ஆவறீங்க அடிக்க அடிக்கு ஆன்சைட்டி அடிக்க அடிக்க ஆகுறதுனால தன்னை அறியாம ஒடம்பு வந்து ஒரு ஸ்ரெஸ்ஸுக்கு போயிடுது உள்ள அந்த பய உணர்வு உணர்வு அந்த உணர்வை கொண்டு வந்துட்டாலே பசி தூக்கம் வராதா அந்த உணர்வு இருக்கக்க கூடாது அது வந்து உள்ள இருக்குற வெள்ள அணுக் வெள்ள அணுக்கள வந்து அந்த உணர்வு நம்ம டக்குன்னு பயப்படும்போது அந்த வெள்ள அணுக்கள் எறந்துருமா நம்ம வெ சிப்பணுக்கள விட வெள்ளையணுக்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்திய கொண்டாக்குறோ அப்ப நம்ம அது அழிக்கும் போது நாள் நாளுக்கு நாள் என்ன ஆகுது
ஆ நம் வீக் ஆயிறோ இல்லையா
ஆ அதுதா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கால்ல இதே அப்டியே இணைப்பில இருங்க தோழி நான் கால் பண்ணி உங்களுக்கு இதோட இணைப்பில் நா சொல்றே நானு நன்றி தோழி நன்றி தோழி நன்றி தோழி